எப்டி இருக்கீங்க நலாரு இன்னா
ஆ ரொம்ப நல்லாருக்க மேடம் சொல்லுங்க மேடம்
செரி செரி இந்த இப்ப எல்லா வர குழந்தைகளுக்கு வந்து என்னன்னா வலிப்பு நோயும் காக்க அ காக்க நோயு ஏற்படுது அத பத்தியு கொஞ்ச பேஸ்லாமா
கண்டிப்பாங்க அ எனக்கு அவ்ளவா இதப் பத்தி எனக்கு வெவர தெரியாது பட் இதனுடைய பாத்திருக்க நான் பட் இது ஏ எப்டி வருதுன்னு சொல்ட்டு எனக்கு அந்த அவ்ளவா வந்து நாலேஜ் இல்ல பேசலா நம்ப அத பத்தி
கண்டிப்பா கண்டிப்பா இப்ப வழிப்பு நோய் ஆ வழிப்பு நோய் என்பது என்னன்னா என்ன சொல்றனா மூளையில ஏற்படும் ஒ ரு இந்த சிக்கல்கள்ன் சொல்வாங்க அந்த நரம்புகள்லா மின்சார சிக் கல்கள் சொல்லுவாங்க அந்த மாரி திடீர் மாற்றத்தால்தா இந்த வலிப்பு வந்து வரு அப் டி தான அதே மார் அது வந்து சரியாயிரிச்சுனா வராது இல்லட்டா என்னன்னா மீண்டும் மீண்டும் அந்த வலிப்பு நோய் வந்து வந்துட்டே இருக்கு சரிங்ளா நம்ம வந்து இத எப்டி கண்டுபிடிக்கிறது அப்டின்னா செலவங்களுக்கு வந்து திடீர்னு மயக்க ஏற்படு அ அப்லட கை கால் வந்து ரொம்ப நடுக்கமா இருக்கு கண்ணுக்கு மேல அப்டின்னா ரொம்ப கண்ணு வந்து இப்டி அப்டி விழம்பும்போது எப்டினா கண்ணு மேல சொருவுன் சொல்வாங்கல்ல பாதி கண்ணு க்ளோஸ் ஆயி பாதிக்கண்ணு ஓப்பனாயி அந்த மாதிரி அதே மாரி சில நொடிகள் வந் து அவங்க எப்டின்னா சுயநினைவே இல்லாம இருப்பாங்க அந்த வாயில இருந்து நொ ர நொரயா வரு அது வந்துது அதெல்லா என்னன்னா வலிப்பு நோய்க்கான அறிகுறி அப்டின் நா சொல்லுவே இன்னொனு என்னனா வ வலிப் க்கு பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்கனா ரொம்ப சோர்வாவு தூக்க வராமவு அவங்க ரொம்ப அவதிப்படுவாங்க சரிங்ளா ஏனா இந்த மாரி குழந்தைங்களுக் கு வந்து என்னனா அவங்க குழந் வயதில் இந்த மாரி பிரச் சனய வந்து வயித்துல இருக்கும் போதே கண்டுபிடிக்க முடியாது ஏனா அதற்கான இது கெடையாது ஏனா தலையில உள்ள நரம்புகள் வந்து அது ஒன்ன ஒன்னு ஒட்டி ஒட்டியோ பின்னி இருந்தாலோ மட் டு இப்ப ஒரு என்ன சொல்றது ஒரு கரண்ட்ட தொட்டா ஷாக் அடிக்கு அப்டிதான அதே மாதிரி மூலையில உள்ள நரம்புகள் வந்து பிணைந்து பிண்ணி பிணைந்து இருந்தது தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வ ஒய் அப்படின்னு என்னோட கருத்து எனக்கு சொல்ல போனால் ஒரு எங்க எங்க சொந்தக்காரங்க ஒரு ம்
நான் என்ன நினைக்கிறேன்னா பின்னி அப்படி அது வந்து எந்த டாக்குமெண்ட் எடு வார்த்தைகளான்னு தெரியல எனக்கு ஆக்சுவலா என்னனுடைய புரிதல் என்னன்னா வழுப்பு பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அஹ பிரெயினோட எமர்ஜென் இது கண்ட்ரோல் எமர்ஜென்சி மோடு அதாவது வழுப்பெண்பது எப்படின்னா ப்ரெய்ன பண்றது என்னோட கண்ட்ரோல் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் அப்படியும் என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எமர்ஜென்சி மொடு போறதுதான் இந்த வலிப்பு நீங்க சொல்றது அப்புற மாதிரி அதாவது உம் நரம்புகள் பெண்ணி பிணைஞ்சு அது மின்சாரம் பாய்றது அப்படி வது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்குனா அது அப்படி புரிஞ்சுக்கலாம் ஆனா அது அப்படி கிடையாதுன்னு சொல்றேன் நான்
ஓ சரி சரி சரி ஏன்னா ந எதுக்கு நா
குழந்தை ஏதாவது ஏதோ ஒரு சிம்டம் ஏதாவது ஏதோ ஒரு பிரச்சனை ஏதாவது அவங்களால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல ஃபஸ்ட்டு நம்மளா கண்ட்ரோல் பண்ணிக்கிறது செகண்ட் வந்து அணச்சி சைலாக பிரைன் கண்டட்ரோல் பண்ணுது இந்த பிரரைெயினாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியலை அப்படின்றப்ப தான் என்ன பண்ணுது இந்த அ எமர்ஜென்சி உறுப்புகள் வந்து ஆக்டிவேட் பண்ணனும் நம்ம பிரைன் வந்து எல்லா உறுப்புகளையும் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு எமர்ஜென்சி உறுப்புகளை மட்டும் வந்து இயங்க வச்சுட்டு இருக்கும் அப்படித்தான் நான் பாக்குறேன்
சரி சரி சரி கே கே நான் என்ன சொல்றேன்னா எங்க நெய்பர்ல உள்ள ஒரு குழந்தை அப்படி தான அந்த குழந்தைக்கு அப்படி நா அவ வந்து டக்குன்னு எப்படி ரொம்ப எப்படி ரொம்ப ஃபிக்ஸ் வந்து நடுங்கி பிக்ஸ் வந்த நுறை நுறையா வாயில வந்துருச்சு அவங்க சொன்னது தான் எனக்கு தெரியும் ஏன்னா அவங்க என் சொன்னாங்கன்னா நாங்க சிடி ஸ்கேன் எடுக்க போயிருந்தம் அப்ப என்னசி சொன்னங்கன்னா நரம்புக்கு எல்லாம் அந்த ஒரு நரம்புக ஒரு நரம்புகளோட டச் ஆகும் போது அந்த மூளைகள் உள்ள டச் ஆகும் போது இந்த மாதிரி ப்ரோப்லேம் வரும்ன்னு சொன்னாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க சேரிங்களா அப்புறந்தா எனக்கு இந்த மாரி இந்த மாரிலா இருக்குமா அப்டின்னு நா வந்து அவங்கட்ட கொஸ்டி எழுப் ப்பும் போது கண்டிப்பா இருக்கும் இது எதனால ஏற் படுது அப்டின்னா தலையில வந்து காயோ சில சின்ன கொழந்தையில வந்து இழுந்திருப்பாங்க அப்போ வந்து சும்மா ஆ அந்தானிக்கு நம் தடவி விட்டுட்டு விட்டுருப்போம் சரியா அப் இப்ப எதனால இது ஏற்படுது இந்த மாரி வாந்தி மயக்கோ ஃபிக்ஸ் இந்த மாரி எதனால வரு து அடிபட்டுருக்கோமோ அதனால இந்த மாரி வந்துருக்க வாய்ப்பு இருக்கு எதும் கொழந்தைங்கள அடிபட்டுச்சா அப்டின்னு கேட்டாங்கன்னு சொன்னாங்க எனக்கு அந்த மாரி தெரியலியே அப்டினாங்க ஆனா சின்ன கொழந்தைங்க வந்து நெறைய வி ழுந்து வந்து சகொஞ்சோ தானே
ஆமா ஆமா இதுல ந இது ல வந்து இந்த வலிப்பு வருது சரி ஓகே ஆ அதுக்கப்புறம் வந்து இந்த இரும்பு சாவி கொத்து இதெல்லா குடுக்குறாங்க பா்த்திருக்கீங்களா அதாவது என்னன பண்ணுவாங்க அப்டின்னா அந்த வலிப் பு வந்து இரும்பு சாவி இரும்பு பொருட்கள் ஏதாவது குடுப்பாங்க குறிப்பா வந்து நமக்கு இம்டியேட்டா கெடைக்கூடியது எதுனா சாவிதா நமக்கு இம்டியேட்டா கடைக்கும் அந்த பொருள் எடுத்து குடுப்பாங் குடுப்பாங்க அது உண்மையிலே வந்து அது வந்து ஒர்க் ஆகுதுங்களா அதாவது குடுக்கலாமா அது சரிதானா அந்த வைத்திய முறை
அது வந்து ஒரு பிரிவென்டுக்காக குடுக் குறாங்க ஆனாவது அது சரியா குமா என்னன் தெர்ல இவங்களும் குடுப்பாங்க அது வது இருகமா வந்து பிடிச்சா அது வந்து கண்டரோல் ஆகும் அப்டினு பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க நெனைக்கிறேன்
ஆ அப்டி இல்ல ஆக்சுவலா நா இதுல என்ன புரிஞ்சது என்னன்ன ஆக்சுவ கையில குடுக்க கூடாது அத அவங்க வந்து பல்ல கிட்டுவாங்க பல்ல கிட்டி அவ ங்களே அவங்கது நாக்கையும் வந்து பல்லையும் கடிச்சக்குவாங்க அதனால என்ன பண்ணுவாங்க அப்டினா இந்த சாவி கொத்துவு சின்ன பொருள் ஒன்று என்ன பண்ணுவாங்க ரெண்டு பல்லுக்கு ரெண்டு ஜாஸ் இருக்கு இல்லைங்களா மேல்தாடை கீழ் தடு இருக்கு இல்லிங்களா அதுக்கு எடையில வைக்கிற அப்டி வைக்கிறதா என்னாவும் அப்டின்னா அவங்கந்து அது அவ்ளதா பா அதுக்கு மேலலா வந்து அவங்க நாக்கெல்லா கடிச்சிக்க முடியாது சப்போஸ நாக்கெல்லா கடிச்சாங்கன்னா அவங்கள வந்து கண்ட்ரோல் இருக்க மாட்டாங்க ஏன்னா ப்ரெய்ன் வந்து கண்டரோல் இருக்காது சோ இவங்க இந்த கெட்றப்ப என்ன ஆகும் அப்டின்னா வந்து இப்போ சாவி கொத்து வச்சு அப்டின்னா இந்த நாக்கு இந்த மாரி பொருள்லாம் வந்து லா நாக்கு ஒதடு இதெல்லா வந்து அந்த டேமேஜ்லருந்து காப்பாத்தலா அதுக்காக தா சாவி கொத்து வந்து நம்ம வந்து குடுக்குறது அது கடைசியில் போய்ம என்ன ஆச்சு அப்டின்னா என்ன மாரி பழக்கோ என்ன ஆகிடுச்சு அப்டின்னா கையில குடுக்குற பழக்கம் ஆகிடுச்சு ஆக்சுவலா ஆக்சுவலா வந்து கையில் குடுக்கறது கிடையாது அ க நாக்க கிட்னாங்க அப்டின்னா அந்த நாக்குக்கு எடையில அந்த ப ரெண்டு ஜாஸுக்கு எடையில அது வச்சு அந்த நாக்க காப்பாத்தத்துதுக்காக தா வந்து அதை குடுக்கு
கண்டிப்பா நீங்க சொல்றது கரெக்ட்டு தா அ அவங்க வந்து அந்த மாரி ஃபி க்ஸ் வரம்போது அவங்க வந்து பல்லு வந்து இதாகும் நாக்க கடிச்சு துண்டாயிரும் நீ சொல்றது கரெக்ட் தா ஆனா ஒன்னு தன்னா என் நா வந்து நேர்ல இப்டி பார்த்தது கிடையாது ஆனா நிறைய மூவில பாத்திருக்கேன் கையில கொடுப்பாங்க அந்த மாரி ஃபிக்ஸ் வந்தா கையில கொடுத்துக்கத ப பா்த்திருக்கன்
ஆமா அது ஆமா உஹம் அதுக்கப்புறம் இன்னொண்ணு விட என்னன்னா அந்த குறிப்பா அந்த ஃபிட்ஸ் வர குழந்தைங்க எல்லாம் வந்துட்டு அஹ் இந்த நீர்நிலைகள் குறிப்பா இந்தந்த குளம் ஸ்விம்மிங் பூல் இங்கெல்லாம் போறாங்க அப்படின்னா ஆக்சுவலா அவங்க நல்லாதா இருப்பாங்க ஹ ஒரு கனம் யோசிப்பாங்க எந்த மாதிரி யோசிப்பாங்க அப்படின்னா வந்து சப்போஸ் நமக் ஃபிட்ஸ் வந்துட்டா இந்த குளத்துல குடிச்சுட்டா நம்ம என்ன ஆவோம்னு சொல்லிட்டு ஒரு யோசிப்பாங்க பாரத்தீங்களா அந்த சிந்தனைய அந்த பயமே அவங்க என்ன பண்றோம் எமர்ஜென்சி மோடு கொண்டு வந்துரும் அதுதான் வந்து ஃபிட்ஸ் வந்த குழந்தைங்கலாம் பொந்தந்து இந்த ஆபத்தான சூழ்நிலை எல்லா வந்து நிறுத்தக்கூடாதுனு சொல்லுவாங்க உயரமான எடங்கள்ல போகறது அப்புறமேட்டு வந்து அந்த நீர்நிலைகள் இந்த மாரி எடத்துல போகூடாது ஆக்சுவலா வந்து நா நார்மலா இருப்பாங்க அவுங்க ஒரு யோசி யோசன பண்ணுவாங்க எப்டி யோசனை பண்ணுவாங்கன்னா வந்து இப்ப நமக்கு வந்து ஃபிட்ஸ் வந்துட்டா என்ன ஆவுரது நம்ம வந்து இந்த தனிக்குள்ள விழுந்துட்டா என்ன ஆவரது அப்டின் சொல்ட்டு நம்ம அந்த சிந்தனையே என்ன பண்ணு அவுங்களுக்கு வந்து அந்த எமர்ஜென்சி மோடுக்கு கொண்டு போய்டு அப்டியெல்லா இருக்கு அதுதா பொதுவா என்ன சொல்லுவாங்க அப்டின்னா ஃபிட்ஸ் வந்த கொழந்தைங்களை வந்துட்டு நீர்நிலைகள் உயரமான எடங்கள் இந்த மாரி கத்திகள் இந்த மாரி பொருள்ல்லா வந்து குடுக்கக் கூடாது அப்டிம்பாங்க
கண்டிப்பா கண்டிப்பா அது வந்து அந்த என்ன சொல்றது அந்த மைண்ட உருவாக்கி ஒரு தரவ ஃபிக்ஸ் வந்துச்சுனா அந்த கொழந்தைங்க முன்னாடி யே அத சொல்லி சொல்லி காட்டக்கூடாது
ஆமா அது ஒன்னு சொல்லி சொல்லியுங் காட்டக்கூடாது இவுங்க அந்த பயப்படாதன் சொல்ட்டு நம்ம சொல்ல முடியாது அது வந்து கா வா வா வயசு ஆனா ஆனதா இன்னொ ஒன்னு இந்த ஃபிட்ஸ் வந்து ஜெனட்டிக்கலா வரக்கூடியதுன்னு நெனைக்கிறேன் நானு என்னனா வந்து ஒரு அப்பா அம்மாவுக்கு இருந்தது அப்டினா வந்து இதா அந்த வர கொழந்தைகளுக்கு வரதுக்கான சாத்யகூறுகள் வந்து அதிகோ இது அ இது ஜெனட்டிக்கல் டிசாடர்னுதா நா சொல்வே வேதம்படி இது என்ன நோய் நோய் வகையரால இது வராது இது எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு நோயா வகைப்படுத்த முடியாது ஒரு டிஸ்சாடர் அப்டிதா வந்து வ கை படுத்துவாங்கன் நெனைக்கிறே
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்றது கரெக்ட்தா ஆனா வந்து நீங்க சொன்னீங்கல்ல பரம்பர பரம்பையா வருதுனு நம்ம இப்ப ஒரு தலைமுறைல வந்து இது வந்துருச்சுனா அடுத்த தலைமுறைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நெறய இந்த மாரில்லா இருக்கு து கண்ட்டோல் படுத்தனும் கண்டிப்பா இருக்கு நம்மோ வந்து அது ஐயோ இப்டி வந்துருச் சேரின் பயிந்து இது பண்ணே கூடாது
ஆமா அவுகோ பயிந்து தெயிரியோ அதிகமா சொல்னோ கூட வந்து அவுங்க சுற்றுயிருக்கு சுற்றீ இருக்குரவங்கள கொஞ்சோ அந்த மாதிரியான புரிதல்லே வந்து கொஞ்சோ உண்டு பண்ணனோ இவே எந்த மாரியான ஒரு எமர்ஜென்சி வருது அப்டினா அவுங்களுக்கு எந்த மாரி வந்து உவா சேர்வீஸ்க் பயப்படக் கூடாது அப்பிடின் சொல்லுவாங்கே சொல்லலே அவே எனக்கு ஒரு நம்ப கிராமத்துலே எப்டின்னா நா ஒருத்தரே பாத்தே அது தப்பான வைத்தியமுறே ஆக்சுவலா ஆ ஒர்த்தரு மயக்கம் போட்டு கீழ விழ்றார்னா சாவி கொத்து குடுத்துட்டூ மூஞ்சில் தண்ணீ தெளிச்சுட்டு பட்டு பட்டு பட்டுன்னு கண்ணத்துலயே அடிப்பாங்கே அது எதுக்கு அடிக்கிறாங்கே அப்டி என்னா வந்து அப்பறோ சொ சொயிநினவு வரூ அப்டின் சொல்லுவாங்கே அது வந்தூ ரொம்போவோ தப்பான ஒரு ப்ரோசீஜர் அவுங் ஏற்கனவே அவுங் வந்து அவுங்கே இதுலே இர்ப்பாங்கே அது அப்நார்மலா போயிட்டு அந்த பல்லே கிட்டீட்டுருப்பாங்கே அந்த நேரத்துலே போட்டு கண்ணத்தலே பட் பட் பட் பட்னு அடிப்பாங்கே அடிச்சு என்னா பண்ணுவாங்கே சுயநினவு கொண்டு வருவாங்கே ஆ அது வந்து ஆக்சுவலா பாத்தீங்னா ரொம்பவு தப்புலா வந்து யாரோ அப்டி பண்றது கெடையாது பட் நா சின்ன பின்னா இருக்கோ பாப்பே ஆ கண்ணத்துலே அடிப்பாங்கே யார்னா அடிங்கே அடிங்கே அப்டின்பாங்கே அடிப்பாங்கே அடிச்சு சுயநினவு கொண்டு வருவாங்கே இதெல்லாவு வந்து தப்பான ஒரு வைத்திய முறே நீங்கே இத பாத்திருக்கீங்ளா அது ஏதாச்சோ அந்த அடிக்கிற மாரி பாத்திருக் ஆ
நா வந்து யாரே பாத்திருக்கா வரே ஆ எங்கே பக்கத்து வீ எங்கே ச்ச சொந்தக்காரங்கே வீட்டு கல்யாண்த்துக்கு போன்தோ ஒரு பொண்ணு அப்டிதா மயிங்கீ விழுந்துட்டா ஆக்சுவலா அவ எப்டினா மயிங்கீ விழுந்து அந்த ஃபிக்ஸ் ஃபிக்ஸ் மாரி வரலே மயிங்கீ விழவோ வாயிலிந்து முறே முறேயா வந்துச்சூ அதுக்கானக் கீயத் காரணோ என்னென் தெரியிலே ஆனா அவுங்க என்னா பண்ணாங்கனா சூடே சூடோ இர்க்குல கற்பூரோ இர்க்குல்லே அத் தே எடுத்து சாப்பிட்டா அதனாலதா மயக் தோ வந்துடுச்சி அப்டின் சொன்னாங்கே ஆனா அத எடுத்து சாப்ட்டா மயிக் தோ வருமா எனக்கு தெரீலே ஆனா சாப்ட்டோனே அந்த பொண்ணுக்கு அப் தான் வாயில இருந்து முற முறையா வந்தது அந்த அன்னிக்கு இப்டி கண்டதோ அந்த பொண்ணு வந்து சுயநினைவே இல்ல அந்த அன்னைக்கு அவங்களோட பாட்டி என்ன பண்ணாங்கன்னா நீங்க சொன்னீங்கன்ன சாவிய வாயில வைப்பாங்கன்னு அந்த பொண்ணு வந்து வாய் முறை வாய க்ளோஸ் வந்து பொண்ணுக்கு வந்து உள்ள இழுக்க அப்படி உள்ள இழுக்க கூடாதான் அந்த அன்னிக்கு அந்த அன்னிக்கு பாட்டி வந்து அந்த பொண் அவங்களோட கை விரல வெச்சு நா அமிக்கி அ பயங்கர வலி எந்த அந்த ஆட்டோல போயிட்டு இருக்கும் போது என்ன எடுக்க முடியும் சொல்லுங்க அவுங்களாலா எதுவுமே அந்த பிரவெண்டுக்காக அவங்க என்ன பண்ணாங்க அவுங்க கைய வெச்சு பண்ணி அந்த கைய அவ்ளோ கடிச்சி ச்சி அந்த பொண்ணு அந்த பல்லு பட்டு அந்த நாக்கை பிடிச்சு வெச்சிருந்தாங்க டக்குன்னு போகவும் டாக்டர் ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டுருது ஒரு ஒன் அவர் தூங்கனா அதுக்கப்புறம் எழுந்துச்சிட்டா
ஆமாங்க ஆக்சுவலா பண்ணீங்க நானே இது சம்பந்தமா கொஞ்சம் படிக்கணும் நினைக்கிற என்னன்னு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் என்னன்னா அது ரொம்ப நாளா யோசித்து இருப்பேன் இப்போ உங்க கால் மூலமா நான் தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன் என்ன ஏன் எதுக்கு நினைக்கிறேன் இருக்கிறேன் என்னன்னங்க தோழி நேரங்க கலந்துருச்சு
கண்டிப்பா ப்ரோ மீண்டும் மீட் பண்ணலாம் கண்டிப்பா தேங்க்யூ நன்றி நன்றி